உம்
உம் நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கே நீங்க
உம் உம் நல்லா க்கங்க
உம் உங்களுக்கு புடிச்ச பட எது
எனக்கு புடிச்ச படம் கொஞ்ச தெலுங்கு படம்லா தமிழல டப்பிங் ச்சி நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டா உக்காந்து நா ஒரு ரீசன்டா ஒரு கிரீடம் படம் பாத்தோ அது நல்லா இருந்தது ம்
இந்த அஜித்து இவங்க நடிச்சதா
இல்ல இல்ல கிரீடம் வந்து து தெலுங்கு ஹீரோ
அ அ
தெலுங்கு ஹீரோ ஆ நல்லா இருந்தது அந்த படோ கொஞ்சோ
அ அ
ம்
த புதுசா ரிலீஸா பழைய பழச சொ
அது கொஞ்சோ பழைய படோ
ம் ம்
கைப் படமோ இல்ல னுல்ல ம்
ம் ரெண்டுத்துக்கு நடுவுல
கமா என்ன சொன்னீங்க
புரில விட்டு விட்டு கேக்குது புது படமு இல்ல பழைய படமும் இல்லைனுவானே அந்த மாரி
ஆம்மா படம் பாக்கறதுக்கு கொஞ்ச நல்லா இருந்தோம்னா பா அவ்ள்தா ம்
ம்
உம் அதுக்கு அது
எங்க தமிழ்ல வந்து சம்திங் சம்திங் இந்த இன்னொன்னு ஒரு படம் இருக்குமே சமுத்தரம் அதெல்லா எத்தன் தடவ கில்லி இதெல்லா எத்தன தடவ போட்டாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாமானு இருக்கோ ஆம் அந்த படம்
போது வந்ததா அப்பச்சே பட் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும்போது வந்தது அதனால அந்த படமெல்லாய் எத்தினிவாட்டி பாத்தாலும் சகிக்காது
ஏன்னா எங்க வீட்லயும் ரெண்டு அண்ண நா மூணாது தங்கச் சே அப்டினும்போது எனக்கு அந்த கொஞ்ச பா அத அதான் அதுல மூணு அண்ண இருந்தாலும் அதே மாரிதான் இருக்குமே சமுத்திரம் படம் மாரியே தான் இருக்கும் அதனாலே எனக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப புடிக்கும் எங்க வீட்டுல எல்லா
உஹம் அப்புறோ இப்ப கருப்பு பாத்தோம் அது கொஞ்சோ நல்லாயிருந்தது தியேட்டர்லயே போய் பாத்தோம் அது எங்க நாத்தனார் பாப் இப்ப வந்து இதுவும் தியேட்டர்லதான் போய் வாங்கனும் ஃபர்ஸ்ட் எப்ப னு ரொம்ப இது பண்ணாங்க அதனால போய் சேன்ட்டு அன்னைக் இத போய் பாத்திட்டு வந்தோம் தியேட் டெர்ல படம் அது கொஞ்சோ நல்லா இருந்தது பாக்கதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா சூப்பரா இருந்தது து நீங்க பாத்துட்டீங்களா கருப்பு படம்
இல்ல இல்ல பாக்கல நானே வீட்டு வீட்டுக்கார கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்ன
உம் இப்ப ப்ரைம் வீடியோலயே போட்டுக்கிறான் பாருங்க நெட்பிளிக்ஸ் பிரைம் வீடியோல போட்டு
அத பாக்கல எனக்கு அதுதான் அதுல சப்ஸ்கிரிப்ஷன் இல்லயே யே அதெல்லா ச்சு அதனாலும் நான் அத பாக் பாக்கறதே இல்ல அதுலயே எனக்கு வராது அ அது இன்னோன்னு என்னன்னா எனக்குது எப்படி யூஸ் பண்ணணும் தெரியாது வராது
உம் ஆமா உங்க டிவி புது புது யிது வந்தா தெரிய அந்த சாப்ட்வேர்லா அப்டியே இது வாய்ருகும்
டிவி தான் பட்டானா சோனி உஹம் ம் ஃப்பார்ட்டி டூ இஞ்சு தா இருக்கு ஆமாம இருக்குதான் எல்லாமே இருக்கு பட் ஆனா அதுக்குமே உள்ள போனா சப் சப்ஸ்கிரிப்சன் ஓ டி பி அந்த மாரி
ஆமா அதெல்லா கேட்டு
ம் அதுதான் ஆப்ஷன்ஸ் இருந்தது தான
நம்ப வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி இல்ல மந்த்லி ஒரு வாட்டி வந்து அத நம்போ இது பண்ணு பேமெண்ட் பண்ணு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோ பேமெண்ட் பண்ணோ
அதுதா அது அது நல்ல அதுனாலயே எனக்கு
அது ஒப்போ அப்றம் அதாவே அது வந்து ஒரு நாலஞ்சு பேர் கனெக்க்ஷன் பண்ணிக்கலா
ம் அந்த மேரி யாருமே இங்க எங் வீட்டுக்காரு பண்ல அதெல்லா நாங்க எப்யாதுதா பசங்க கேட்டாணுங்க அப்டின்தா தேட்ருக்கு கூட்டிட் போவோ இல்லனா அதும் கடையாது
அதனால இந்த படம் எது இல்லாம நல்லாருக்கு பாக்கறதுக்கு
பழைய படொ எனக்கு எதா புடிச்சிச்சன்னா ரொம்ப ரொம்ப போர் அடிச்சிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல அப்டின்னா ம் த இந்த படொ பாத்துடு கடப்பே இந்த சூர்யா படம் சூர்யா ஜோதிகா அந்த படம் எனக்கு ரொம்ப புடிக்கு அது க்க காக்க இல்ல
ஆ இது காதல் நோ
நல்லாருக்கு அந்த படொ கும்மியடி அந்த பாட்டு வருமே ம் அதா ஜில்லுன்னு ஒரு காதல் ஜில்லு ஜில்லுனு ஒரு காதல்
ஆ ஜில்லுனு ஒரு காதலா ம்
ரொம்ப புடிக்கு
ம் ம் இல்ல அப்ப படலா கொஞ்சோ நல்லாருக்கு கில்லி நறைய படம்
இல்லியே
ஆமா
இப்ப ஒரு பாட்டு கூட பாருங்கள நமக்கு எதுமே சொல்லிக்கிற அளவுக்கே இருக்காது கடுப்பாருக்கு என்னடா அப்டின்ற மாரிதாருக்கு ஒன்னு புரி த்தியு புரியாது, அர்த்தமு இருக்காது, ஒண்ணுமே இருக்காது.
ஆமா
பாட்டுலயு சரி, இப்ப இருக்க படத்துலயு சரி அப்போ ஒரு நம்ம நைன்டீஸ் பாட்டு, பாடோ எல்லாமே நல்லாருக்கு.
ம் ம்
இப்பலா எங்க அந்த மாரி படம் எடுக்குறாங்க அதவிட அப்போ ஒன்னும் எயிட்டிஸ் செவன்டீஸ்ல நல்லா இருக்கு அந்த எம்ஜிஆர் படம் அதெல்லா
ஆமாமா
ம், ம் இதுக்கப்றோ வந்து அப்போ கொஞ்ச நல்லா இருந்துச்சு இப்ப சுத்தமா இந்த படம் எல்லா ஆக்சன்தா ஃபுல்ல ஆக்ஷனு டா ஊன்னு கத்துறது அதுதா இருக்கே தவர ஒரு ஒண்ணுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல கடுப்பாவு எனக்கு படோல்லா இப்டில்லா பாக்றதுக்கே அது இல்லாம இப்ப எல்லா நமக்கு வேலையே கரெக்டா இருக்கு அப்பல்லா நம்ப ப்ரீயா கடப்போ வீட்ல அம்மா வீட் ல இப்பல்லா வந்து வேலையா இருக்கறதால எதுமே பாக்கவு முடியாது நம்ம பாக்கும் போதா இவனுக் வந்து ரிமோட்டா பிடிங்கி வேற ஏதாவது பாக்குறுன்னுவுங்க
ஆ
இதுவே நம்ம ரெண்டு பேருக்குள்ள கிளாஸ் ஆயிடும் அதனாலவே நம்ம எதுக்கு இவனங்கலே பாத்துட்டு போட்டு வீ ட்டுறது நா எதுவுமே பாக்கவே மாட்ட உம் உம் அப்பறம்
அப்பறம் நீங்க சொல்லணும் இந்த மாதிரி படம்லா கொஞ்ச நல்லா இருக்கு ஆனா இந்த தமிழ் டப் பிங் வர படதா நல்ல இருக்கு கொஞ்ச
உம் ம் நீங்க இந்த சீர இதெல்லா பாப்பீங்களா பி டி எஸ் அந்த மாதிர எல்லா
உம் ம் அது எல்லா
இந்த கொரியன் சீரீஸ் அந்த மாரி
ஆ ஆ கொரியன் சீரியஸ் இல்ல இல்ல பாக்குறோம் பாக்குறோம் எங்க வீட்டுகர் பாக்குவா டெய்லி கொஞ்ச நேரம் நா பாப்பே அவளத நா தூங்கிடுவ பாத்து
சோ சி சொல்லுவாங்க நிறைய பேரு கொரின் சரீஸ்ல்லா நல்லா இருக்கு பாருங்க பாருங்க என் ஃப்ரெண்டு எல்லா சொல்லுவாளுங்க நானா பார்த்ததே இல்ல உம் ம்
அது நல்லா இருக்கு உம் நல்லா இருக்கு அது வந்து எப் எப்பிசோட் போவோ ஒரு எபிசோடு மாத்த போகரலாம் அப்புறண்டாயத்த ஓடிச்சு எப்பிசோட் மாரி ம்
சேரி செ அப்புறம் ஆ
அந்த மாரில்லா பாக்கதுக்கு நல்லாருக்கு
புரில ஆ ஆ நீங்க எப்டி நீங்க எப்டி பிரியாணிலா நல்லா செய்வீங்ளா ம்
ப்ரா செய்வ பிரியாணி
பிரியாணி நீங்க எப்டி செய்வீங்க
பிரியாணிங்ளா ஆ சிக்கன் சொல்லட்டுமா மட்டன் சொல்லணுமா
ஏ சிக்கனே சொல்லுங்க
ம் இந்தோ வர்றே ஆ சொல்றேங்க சிக்கன் பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம் பண்ணோ நம்ப எண்ணெ விட்டு ஆ ஆஹா அப்டின் இல்ல வீ்ட்ல நார்மலா பிரியாணி ஆம்பூர் பிரி யாணி எப்டி செய்வோமோ அந்த மாரி செய்யணு ஆமா எண்ணெ வுட்டு நெய் வுட்றனு ஃபர்ஸ்ட் எண்ணெ நெய் ரெண்டு சேத்து விட்டுக்குவோ அதுலயு வந்து இது என்னது ஆ பட்ட லவங் கோ ஏலக்கா பிரிஞ்சிஎல அந்த மாரில்லா போட்டுக்கணு அந்த மாரிலா போட்டு அதுக்கப்பறோ வந்து ஆ பச்ச மெளகா வெங்காயோ நல்லா வெங்காயோ வந்து நல் ல ஒரு பிரௌன்னிஷா ஃப்ரை ஆகணு வெங்காயோ பிரௌனிஷா ஃப்ரை ஆயிட்ட ஒன்னே வெங்காயோ பிரௌனிஷா ஃப்ரை ஆயிட்ட ஒன்னே நல்லா தக்காளி போடணு அடுத்து அதுக்கப்பறோ அங்க தக்காளி நல்லா மேஸ் ஆக நல்லா அதுவு இதுவு ஆயிட்னு அதுக்கப்பறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட ஒன்னே சிக்க சிக்கன் போடணு இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணு அந்த ஸ்மெல் இருகக்கூடாது அந்த ஸ்மெல்லல்லா எல்லா போற மைய வர்ற வதகிட்டு ஆ ஜிக்கன் போட்னும் ஜிக்கன வந்து நல்லா அதுக்கு அந்த ஜிக்கன் வதங்கனும் நல்லா வதங்கிட்டு கொஞ்ச மஞ்சத்தூளு மொளகாத் தூளு எல்லாம் போட்டு ஜிக்கன வந்து அப்டியே அது க்ரேவி மாரி வெக்க வந்த நல்லா அந்த ஜிக்கனு வந்து நல்லா வதங்கணும் அதுலே கொஞ்சோ முக்கா பத்துக்கு வேகணும் அவள்ட அதுக்கப்புறோம் அளவு தண்ணி ஊத்திருவோம் அளவு தண்ணி வந்து ஒண்ணுக்கு நாங்க ரெண்டு எடுத்துக்குவோம் சீரக சம்பா பாஸ்மதி பாசுமதினா கொஞ்ச கம்மியா கொட்லாம் ஆனா சீரக சம்பா போத்துல ரெண்டு உப்பு அது ஊத்திட்டு நல்லா கொச்சி ஒட்னே அதுல உப்பு காரோம் அதுலே நல்லா பாத்துருவோம் அதுகப்புறோம் அரிசி போட்டுக்லாம் அ சி போட்டு அர்சி போட்டு ஒரு ரெண்டு மூணு கொஞ்ச நேர வெந்து லெமனு கொஞ்ச தயிர் தயிர் நாங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோலோ அப்போ கொஞ்ச போடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு த கறி போடுறோம் பாரு அப்போவே தயிரும் புதினல்லாம் போட்டுருவோம் அப்பவே
நீங்க பச்ச மிளகக்கா போட மாட்டீங்க
ஃபர்ஸ்டே சொல்லிட்டோமே பச்ச உள்ளே தா ஃபர்ஸ்ட் போடுவோ அண்ட் அ ஆமா ஆமா பச்ச மிளகா வந்து போட மாட்டோ சும்மா கொஞ்சதா ஒரு மூணு நாள் நிறைய சேர்ந்த மூணு நாளுு ரொம்ப ச கொஞ்சமா செத்தா ஒண்ணு ரெண்டு தா போடுவ அதுக்கப்றோ அது அந்த தண்ணி ஊத்திட்டு அளவு தண்ணிலா ஊத்திட்டு இந்த இதுவெல்லா போட்டு லெமனு லெமன் ஜூஸ் கொஞ்சோ ஊ த்துனு ஏனா அப்றோ ஒன்னுக்கு ஒன்னு ஒட்டி வராம இருக்கறதுக்கு கொஞ்சோ தயிர் போடுவோ அப்புறோ கொஞ்சோ நெய் அதுமேலயே ஊத்துவோ அப்றோ போது தம் போட்டு வுட்டுருவோ தம் போட்டு வுட்டு ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வுட்டோன்னு வச்சுக்கோ அப்றோ ஒர் ஒரு நித்தி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷ த்து பத்தி எடுத்துட்னு அப்ப அப்டியே மலந்து நல்லாவரு சூப்பராருக்கு
ம் நாங்களும் சேம் இப்டிதா செய்வோ
ஆனா மட்டன் மட்டு என்ன பண்னு கொஞ்சோ விசில் வுட் ருனு ஏன்னா மட்டன் வந்து ரொ அதுலயே வேகுறதுக்கு ரொம்ப நேரோ ஆகு, ம் ஆமா ஒரு மூணு ஒரு மூணு விசில் அப்டி விட்டுற்லா ஏன்னா அது முக்கா பதத் இது தா வேகணும் முதல மீதி கால் பதம் இதுல வெந்த நல்லா இருக்குன்ட்டு அதுல போட்டு அந் தண்ணியோட அப்டியே ஊத்திக்கலா தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது நம்ம கொஞ்சமா தா வைக்கணும் அந்த மட்டன் வேகுற மாதிரி ஆனா‌ அந்த கொஞ்ச தண்ணியோட அப்டியே ஊத்தி தின்னு அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மட்டன் வேக வைக்கும்போது சும்மா வேக வைக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகா தூளு கொஞ்சம் மஞ்சள் தூளு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம்னா அது எல்லா ஆமா அதுலயே அந்த இதுவெல்லாம் எறங்கிடும் இந்த மாரி தா செய்வோ பிரான் செய்வீங்களா எறா எறா செஞ்சுக்கிறீங்களா
சென்ன லா செய்வோ இல்ல பிரியாணி இப்ப எல்லாரு ஒரு ஒருத்தவ்ங்க ஒரு ஒர் மாரி டிஃப்ரெண்ட் ஸ்டெய்ல்ல செய்ராங்களே அப் ப்டின் கேட்டே லாஸ்ட்டா நீங்களு எங்கள மாரிதா செய்றீங்க
ஆமா ஆமா நாங்க ஆம்பூர் ஸ்டைல்ல செய்வோ கொஞ்சோ ஆம்பூர்ல இப்டிதா செய் செய்வாங்க அந்த பிரியாணி அதலா நாங்க இப்டிதா செஞ்சு பழக்க அதே பழக்க வெஜிடபிள் ரைஸு அதே மாட்ட தா தக்காளி சாதமு அதே மாட்ட தா செய்வோ எல்லாமே அதே மாட்ட தா
உம்ஸ் உம் உம் செரி எனக்கு அது செத்தநேர உம் உம் ஆஹ்